வணக்கம் சகோதரி என்ன பண்றீங்க
சும்மாதாங் தோழி இருக்கோ தோழி நீங்க என்ன பண்றிங்க
நா இப்பதா சகோதரி சாப்ட்டு முடிச்சே
உம் என்ன ஸ்பெஷல்
இன்னைக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு தோசையு தேங்காய் சட்னியும் சமைச்சே அங்க என்ன ஸ்பெஷல் நீங்க சாப்பிட்டீங்களா
இன்னு இல்லைங்கு தெரியலைங்க நா சாப்பிட்ட பத்து மணி ஆய்
ஓ அவ்வளோ நேர ஆயிருங்கள நைட்டு ரொம்ப லேட்டா சாப்டக்க கூடாதுன் சொல்லுவாங்க
ஆ சரிமா அது வந்து போன் நா தனியா இங்க ரூம்ல வந்து படுத்து போன் பாத்துட்டே இருந்து பழகிருச்சா பத் பத்து மணி ஆயி சின்னதா ஓ இவ்வளோ நேர ஆச்சா அப்படின்ட்டு வெளியே போயிட்டு சாப்ட்டு இது பண்ண வந் தோழி அதனால அப்படியே பலகிருச்சு பத்து மணிக்கு தா சாப்பிடுவே
நீங்க கம்முனு கொஞ்ச நேரமா சாப்ட்டு வண்ட்டு அதுக்கப்ரொ நீங்க எவ்வளவு நேர வேணாலு தூங்குற வரைக்கு நீங்க மொபைல் யூஸ்
ஆ பா பாக்கலாந்தா ஆனா அந்த சமயத்துலதா யாராச்சு நம்மகிட்ட வாட்ஸ்அப்ல பேச வருவாங்க
ஓ சரி சரிங்க மொத மொத வந்துட்டு காலேஜ் டேஸ் வட்ஸ்அப் யூஸ் பண்ணா கொஞ்ச இன்ட்ரஸ்ட்டடாத இருக்கு அப்பற கொஞ்ச நாட் மக்கள் போக போக கொஞ்ச உங்களுக்கே கொஞ்ஜோ பழகிரு
அதா ஆ அப்டியம்மா ஆமா எனக்கு ஆன ஒருத்தி இங்க மெசேஜ் பண்ணாங்க அப்டின் ன்னா ஒடனே ரிப்ளை பண்ணு அப்டின்னு நா நெனைப்பே
செரி செரிங்க நல்ல தட்டு தா பட் எல்லா டைமு இது வந்து நமக்கு செட் ஆகாதான உண்மங்களே நம்ப வந்துட்டு நம்ப வந்துட்டு நம்ப வந் வந்துட்டு ஒடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம் பட் வந்துட்டு அந்த பக்க எது எ எதிர்பாக்க இருக்க நபர் வந்துட்டு அப்டி பண்ணாத போது நம்ம ஏ நம்ம பண்ணணுங்கிற மாரி நா
அப்டி தா கண்டிப்பா ஆமா ஆமா எனக்குமே நறைய வாட்டி அப்டி தோணியிருக்கு
சேரி சேரிங்க
என்னன்னு பாப்போ அப்டின்ட்டு அப்றோ ரிப்ளை பண்ணுவ பாத்துட்டு
சேரிங்க
அப்றோ நாள் எல்லாம் எப்டி போனுச்சு இன்னை எய்ம்
இன்றைய நாள் வந்துட்டு அப்டியே போச்சுங்க நாட்களோட நாங்களும் அப்டியே கலந்து போயாச்சு ஆனா தா என்ன காலையில விடிஞ்சா காலையில வருது கண்ண மூடுறதுக்குள்ள நைட் டு வந்து முடிஞ்சு போயிருது நமக்கு எப்டி நமக்கு நாட்கள் போதுன்னே தெர்ல அதோடு நமக் இப்ப வேல எல்லாமே அப்டியே இப்பதான வருடமே பெறந்த மார்ருக்கு அதுக்குள்ள பாருங்க ஃபை அஞ்சு மாசம் வந்து ஓடி போச்சு கண்டிப்பா ஆமா போ போக போக வந்துட்டு ரொம்ப அந்த நான் திரும்பி பாக் திரும்பி பா்கறதுக்குள்ள வந்து நாட்கள் ஓடுதுங்கற மாரிதான் அந்த பழமொழிக்கேத்த மாரி தா
அதான் அதான் நான் இன்னைக்கு அப்படிதான் எதார்த் த்தமா எங்க அம்மகிட்ட எனக்கு எப்போ பொறந்த நாள் வரும் இருக்குமா அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொன்ன பாருங்க லாஸ்ட்டா பார்த்தா நம்ம பொறந்த நாள் வந்து வருமே அப்படி பார்த்தா அடுத்த மாசம் ஐயோ அதுக் ட்டி இவ்வளோ நாள் ஆயிச்சா அப்படின்ற மாரியாச்சு
பிறந்த நாளுக்கு நீங்க துணிய எல்லா எடுத்துட்டீங்களா
இல்லைங்க தோழி அது அடுத்த மாசம் இப்ப நாளைக்கு பிறந்த நாள்னா இந்த இன்னைக்கு மாதிரி போயிதா எடுப்போ
செரி சரிங்க ஓ நீங்க ஓ நீங்க முந்தின நாள் ஷாப்பிங் தா பண்ணுவீங்களோ நீங்க நம்ம வந்து முன்கூட்டியேி வந்து பிளான் பண்ண மாட்ட வந்து ஆன் தா ஸ்பாட்ல தா இறங்கி பண்றோங்கிற மாரிங்க
ஆமா அது பேசுவொந்நா இந்த வாட்டி லாம் ஏதாச்சும் ஒரு நோம்பிக்கு போயி விசேஷத்துக்குன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எடுத்துிரணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்துடணும் ஆனா வந்து அந்த நாலுந்தா ரொம்ப லேட்டா எடுப்போம்
பட் கண்டிப்பா வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி திட்டமிட்ரது ஒன்னா இருக்கும் நம்ம வந்து நம்ம வந்து செயல்படுத்துறது வந்து வேற ஒன்னா இருக்கும் ஆனா ஏதோ நம்ம வந்து எந்த வி சீத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முன்கூட்டிய வந்து திட்டமிடகூடாது நமக்கு சொல்லுவாங்க முன்னாடியே வந்து இந்த மாரி பண்ணனும் அந்த மாரி னு சொல்லி எதுவுமே நம்ம சொல்லாதீங்க நடக்கறதா அதுவா நடக்கும் அது வரைக்கும் நீங்க அது வரைக்கும் நீங்க காத்துருங்கன் ஆனா நெறியாதடவை என்னோட லைப்ல வந்து நான் வந்து நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் சிஸ்டர் ஆனா அது கண்டிப்ப அந்த மாரி எல்லாம்
ஆஹ் ஆஹ்
அடுத்த வாரம் வந்து நம்ம இங்க போனும் அங்க போ பட் வந்து நடக்கவே நடக்காது
நானும் அந்த மாரிலாம் நிறையா ஏமாந்திருக்கேன்
ஆமா சகோதரி நான் ரொம்பவே நான் ஏமாத் அப்பில இருந்து வந்து நம்ம எதுக்குமே ஆசை படக்கூடாது சாமி நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாரி மைண்ட சட்டு வந்துடுவே நானு
ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப ஆர்வமா இருந்து அத நடக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயி அழுதுருவே
ஆமா ஆமாங் சார் ஆமாங்க
கோவப்பட்டாலு ஃபர்ஸ்ட்டு அ கண்ணிர் தா வரும் இந்த மாரி ஏதாச்சு ஏதாச் நடக்லனாலும் கஷ்
கரெக்ட்டு தா எனக்கும் எனக்கும் உங்கக்கும் ஒரே மாரி ஒத்தும் போல எனக் க்கு இந்த மாரிதா இருக்கும் நா ஒண்ணு நெ நா ஒண்ணு நென நெனைச்சது ஒடனே கெடைக்கலனா அது கெடைக்கிற வரைக்கு நா வுடமாட்டே நா அழுதே அழுது காரியத்த சாதிக்கிற மாரி அழுதே அந்த பொருள் வாங்கியே ஆகணு நெனைப்பே நானு பட் என் அது எல்லாம் அது வந்துட்டு ஒரு காலம் சிஸ்டர் நம்ப நம்ப இப்ப இருக்கற இதுக்கெல்லாம் வந்து நம்ப அழுக முடியாது ஏன்னா நம்ம கொழந்தை நம்ம கொழந்த அப்றம் நம்பள பாத்து தான அழுக ஸார்ட் பண்ணுவா அப்படிங்கும் போது அவனுக்கு நம்ம வந்து ஒரு உதாரணமா நம்ம இருக்கணுமே தவிர நம்ம வந்து அவனுக்கு ஒரு நெகட்டிவிட்டியே நம்ம இருக்க கூடாதுல்ல
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
வீட்ல எல்லாரும் என்னங்க பண்றாங்க வந்துட்டாங்களாம் ஒர்க்குக்கு போயிட்டு
உம் வந்துட்டாங்க தோழி அவங்க முன்னே வந்துட்டாங்க வந்தோம் அப்புறம் அம்மா சமைச்சிட்டு கடைக்கு போலான்னு சொன்னாங்க
சேரி சேரிங்க என்ன சமையல்
போய்ட்டு வந்தோம்
ஓகே ஓகேங்க என்ன சமையல் நைட்டு
உம் முட்டை குழம்பு
புரி முட்டை குழம்புங்க
ஆஹ் ஆமாங்க சரி
சேரி சேரிங்க என்ன முட்டை குழம்பு சாப்பிறீங்க இ்வளோ லேட்டா சாப்பிட்டா செரிமானம் ஆகுகங்களா உங்களுக்கு படுக்கறதெல்லாம் எப்ப தூங்குவீங்கே
பத் பத்து மணிக்கு சாப்பிட்டோம்னா பத்து மணிக்கு சாப்பிட்டோனும் சீக்கிரமா சாப்பிட்டாலுமே பதினொன்ற பதினோரு மணி பன்ன
ஓ நீங்க மட்டும் தான் அப்படி லேட்டா ட்டா தூங்குவீங்களா இல்லை வீட்
வீட்லேயே அல்லதான் அப்பா கொஞ்சம் அப்பா நாங்க பண்டு மணிக்கு படுத்தோம்னா அப்பா பதினொன்றக்குெல்லாம் தூங்கிடுவாரு அதே மாதிரி அம்மாவும் நானும் ஒரே மாதிரி தான் ரெண்டு பேரும் சேர்ந்து போன் பார்ப்போம் அப்புறம் ரெண்டு பேரும் ஏதாச்சும் விளாடுவோம் பேசுவோம்
சேரி சேரிங்க நீங்க வந்து டெய்லியுமே நீங்க வந்து அந்தந்த, அந்த ஒரு அந்த ஒரு மணிய தூங்கறதுக்கு நீங்க செட் பண்ணிட்டீங்னா அ கண்டிப்பா நமக்கு முன்கூட்டியே பட்தா நமக்கு தூ க்கமே வராது அந்த அந்த மணி ஆனா மட் அந்த மணி ஆனா மட் துதான் நம்ம குட்டுபோற நம்ம வந்து நாளைக்கு ஒரு இடத்துக்கு போன ந இந்த நைட்டு சீக்கிரமா தூங்கு நெனச்சி நெனச்சிட்டு படுப்போம் ஆனா அப்ப நமக்கு தூக்கமே வராது சும்மா இருக்க டைம்ல தா நமக்கு தூக்க தூக்கமா வரும் நமக்கு
உஹ ஆமா ஆமா கண்டி ஆஹ் ஆஹ் ஆமா அதுதான் உண்ம எல்லா அதுக்குமே அப்படிதான்
கண்டி அதுவே இப்ப நீங்களே பாருங்க நாளைக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு விடுமுறையா இரு நாளைக்கு கால நம்ம லேட்டா எந்திரிக்கன் நெனச்சிட்டு படு பிங்க ஆனா பாத்தா அன்னைக்கு தான் ரொம்ப ஆறு மணி அஞ்சு மணிக்கு முழிப்பீங்க காலேஜிடு காலேஜ் டைம்ல வந்துட்டு ஐயோ நாளைக்கு காலேஜு நம்ம சீக்கிரமா நம்ம ரெடியாகலாமே போது அப்ப நமக்கு முழிப்பு நமக்கு நவு தூக்கமே அப்ப நமக்கு எந்திரிக்கவே முடியது தூக்கந்து
ஆமா அதுவு நா ப ப ஸ்கூல் படிக்கும்போதல அம்மா வந்து விடிய காலம் எல்லாம் எழுப்பி உட்டுருவாங்களா அப்போதா எழுதி ஒ ட்காருவே அப்டியே பெட்ல படுத்தும்னா அப்போதா அவ்வளோ ஒரு தூக்கமாவு அவ்வளோ ஒரு சோர்வாவு இருக்கும் அப்டே படுத்து அப்டே திருப்ப தூங்கிருவா ஆற் மணிக்கு தா எழுந்திருப்ப
கண்டிப்பா சகோதரி நமக்கு வந்து காலேஜ் லைஃப் விட நமக்கு ஒரு எக்ஸாமா அந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்கணு சொல்லி நம்பளா வந்து மொபைல்ல வந்து அலாரம் செட் பண்ணி படிப்போம் அந்த அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு கூட தூங்கற நாட்கள்லா நெ நரியாவே இருக்கு என்னோட வாழ்க்கைல எல்லா
உம் நா அப்டி இப்ப அப்டிதா காலேஜ் கொஞ்சம் ஏழ்டர வாக்கெல்லா பஸ் வந்துருமா அம்மா வந்து அலார, அம்மா வந்து அலார வை சொல்லுவாங்க ஒரு அஞ்சே முக்கா வாக்ல ஏன்னா அவுங்க அப்பதா எழ்ந்து சமைக்கணும்ல அலார வைக சொல்லுவாங்க அஞ் ஞ்சே முக்காக் அலாரம் வப் பா திருப்ப வந்து ஆஃப் பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு என்ன ஆஃப் பண்ண சொல்லிட்டு வச்சுட்டு போயிருவாங்க திருப்ப ஒரு ஆறு மணிக்கு ஒரு அலார அடி கு ஓ ஆறு மணிதா ஆகுதா சிறப்பா ஆஃப் பண்ணிட்டு திருப்ப ஒரு ஆறே காலுக்கு அப்புறம் கரெக்டா ஆற்ரைக்கு தா எழுந்திருப்பனே ஒரு முக்கா மன் நேரத் ல்ல குளிச்சுட்டு குளிச்சுிட்டோம்னா அவுள்தா வேல முஞ்சுது தல சீவி பொட்டு வச்சுட்டு ஆ ஷால போட்டுட்டு போக வேண்டியதா
ஆமா சகோதரி உங்களுக்கு வந்து காலையில கெளம்பற டியூட்டி மட்டும்தான இரு சமைக்கிறதுக்கு சமைக்கிற வேல இருந்தா உங்களுக்கு பே தமோ ஆ உங்களுக்கு திங்க கழம கல்லூரி இருக்குங்ளா
இல்ல எக்ஸாம் லா முடிஞ்சிருச்சி இன்டர்ன்ஷிப் போய்ட்டு இருக்க
ஓ செமஸ்டர் எக்ஸாம்லா ஓவர் ஆய்ருச்சு
ஆ அதெல்லா முடிஞ்சிருச்சிங்
சேரி சேரி ய எப்டி பண்ணிருக்கீங்க தேர்வெல்லா எப்டி எழுதிருக்கீங்க பரவால்லைங்ளா கடினமா இருந்துச்சா இல்ல ஈஸியா இருந்துச்
கொஞ்சோ கடினமா தா இருந்து சு நமக்கு வந்து கடினமா இருந்தாலு ஈஸியா இருந்தாலு ரெண்டு ஒண்ணுதா
கண்டிப்பா கண்டிப்பா ஆ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பள்ளி படிப்ப கம்பர் பண்ணும் போது உங்களுக்கு இந்த காலேஜூ படிப்பு வந்து கொஞ்சோ வந்து வித்தியாசமா இருக்கு உங்களுக் படிக்கிற்துக்கு கொஞ்சோ புரிஞ்சு கிறதுக்கு அந்த நம்ம தேர்வு எழுதுற முறை எல்லாமே உங்குளுக் வித்
ஆமா ஆமா அங்க வந்து ச் நம்ம வந்து புல்லா வந்து நம்ம ம மனப்பாடோ பண்ணி எழுதுவோமா ஆ பள்ளியில ஆனா வந்து கல்லூரில வந்து அப் எழுதவே முடில மனப்பாடமு ஆக மாட்
தன்
பண்ணாலு இந்த மாரி எழுத கூடாதுன் சொல்லிர் றாங்க
கண்டிப்பா சகோத்ரி நீங்க வந்து காலேஜூ காலேஜு எக்ஸம் மட்டு நீங்க மனப்பாடோ பண்ணி எழுதினீங்கன அது மக்கப்பு அவங்களே கண்டு புடிச்சு உங்களுக்கு மார்க் பண்ணி உட்ருவாங்க அதுக்கு நீங்க என்ன தெரிமா பண்ணணு உங்களுக்கு வந்து ஒரு கத நல்லா ஏ நீங்க வந்து கதைய நல்லா நீங்க க்ரியேட் பண்ற மாரி ஆளா இருந்தீங்கன்ன நீங்க நல்லா வந்து கத எழுதலா நீங்க இந்த பரிச்சைல மட்டு
எனக்கு ஒரு வீக் பாய்ண்ட் அது மட்டு தா எல்லாரு ஆனா கத எழுதலா படிக்காமே போவாங்க கத எழுதலா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வ நீங்க நீங்க வந்துட்டு நீங்க வந்து படிக்கவே இல்ல அப்டினா கூட அந்த அதோட கான்செப்ட் ஒரு ஒரு நாலே நாலு நாலே நாலு ஒரு முக்கியமான முக்கியமான பாய்ண்ட மட்டு நீங்க ஞாபகோ வச்சுகிட்டீங்கனா போது அத வச்சு நீங்க ஒரு பேஜ் ஃபுல்லாவே நீங்க வந்து கத கதயா நீங்க எழுதலா நீங்க அப்டி எழுதுறங்களுக்கு மட்டுந்தா மார்க் கு வந்து அதிகமா குடுப் பாங்க நம்ப வந்து நல்லா படிச்சு நம்ப நா நம்ப வந்து நம் உங்களோட உடைய உரைல இருக்கறுதே அப்பிடியே நீங்க பாத்து இய்யடிச்சாங் காப்பிங்ற மாரி அப்பிடியே நீங்க மக்கப் பண்ணி எழுதி இருந்தாலுமே அதுக்கு உங்களுக்கு மார்க்கு வரவே வராது
ஆ ஆனா ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க ஒவ்வொர் வாட்டி எங்க வாத்தியார் வந்து என்ன இது சென்டன்ஸ் என்ன கத எழுதி வச்சிருக்கியான்ட்டு புக்க எடுத்துட் வந்து அத அப்டியே பாப்பாங்க ஒரு இஸ்ஸு கொறைய கூடாது ஒரு எ கொறைய கூடாது
அத விடவு அத உட அது அத விட பாருங்க சகோத்ரி ஒரு காமடி என்னன்னா அந்த கதைய வந்து எல்லா மாணர்களு
அம்மா ஆமா ஆமா நாளா அப்புலா எதாச்சு பண்ணாங்கனா கீழ குன்ஞ்சு சிர்ச்சிட்டே வந் துர்வ
கண்டிப்பா அதும்ம அதுமே சகோதி நம்மக்கு வந்து இந்த மா அது மேம் நமக் சொல்லி தா குடுப்பாங்க யார் யாரு கத எழுதிருக்கிங்ளோ அவுங்க பேப்பர் நா தனியா எடுத்து வச்சிருக்கன்டா உங்குளுக் கண்டிப்பா படிச்சு காம்க்க அப்ப நம்ம நப்ப நம மனசு பட பட படன்னு அடிக்கு அடுத் தது நமக்கு அப்புற இதுவா இருக்குமா அதுவா இருக்கு நம்ப வேற நம்ப வேற எழுதுத பா தி வர கதையாச்சு எப்புடி நம்ம தப்பளிக்கற்து அது மாரி நெறிய நமுக்கு அப்டி அந்த அந்த டைம் நமக்கு நெனைக்கும் போது வந்துட்டு நமக் கொஞ்சம் படபடப்பா இருக்கும் இப்பல்லா இந்த தருணத்துலா நெனச்சு பாக்கும் போது நமக் ஒரே ம கிழ்ந்த மகிழ்சியா தா இருக்கு அதலா நெனை க்கும்போது உங்களுக்கு அந்த மாரி நிகழ்வுலா நடந்திருக்குங்ளா
உண்டவ் அதான் எதாச்சு ஒரு சென்ட்டன்ஸ் இதா இருந்துச்சுனா படிச்சு காம்ப்பாங்க எண்ணங்கள்து வேற ஆஹ் கோயட் வேறயா பொண்ணுங்குளும் இருப்பாங்க பசங்களும் இருப்பாங்க
சேரி சேரிங்க
பக்கத்துல வந்து பசனுவ இந்தாண்ட கிளாஸ் வந்து நாங் க அதாது ஸ்டெடி டைம்லலா இந்த மாரிதா தனித்தனியா இருப்போமா கரக்ட்டா சார் கிளாஸுக்கு நடுவுல உக்கார வச்சிட்டு இந்த மார்லா படிப்பாரு நா வந்து அப்டியே கீழ குனுஞ்சு சிரிச்சுட்டே வந்துருவனா சிரிக்காதப்புல அசிங்கமா இல்லையா ஒனக் கு அப்டின் பாரு அப்டே சிரிச் சிரிச்சு எடுத்துட்டு போ அப்டின்ட்டு எடு
கண்டிப்பா ஐயோ நம்ம வந்து கோயிடு இல்லாம நம்ம தனியா இருந்தாலுமே நம்ம கூட இருக்க நண்பர்கள் வந்து இன்னு ம் இது நமக்கு ஓட்டுவங்க ஆசிரியர் வந்து படிச்சது ஒரு தடவ தா அந்த கதையே படிச்சிருப்பாரு ஆனா நம்ப கூட இருக்க நண்பர் கள்தா பத்தாயிர தறவைக்கு மேல அந்த கதைய அடுத் த அந்த எக்ஸாம் அப்படி பண்ணடேன்னு சொல்லி சொல்லி சொல்லி டு நமக்கு ந அவபடுத்துங்க ஆனா அந்த தர்மத்தில வந்து அவ சொல்லிட் ட்டாங்கறனால நமக்கு அவகிட்ட பேச மாட்டோ சண்டை போடும் எல்லாமே நடக்கு ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லா இப்டி அவ அவ நம்மகிட்ட திருப்பி சொல்லு போது நமக்கு அதெல்லா சந்தோஷ மாருக்கும் அப்பெல்லா நம்ம இருந்தோம் டி இப்டி